வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
அ சொல்லுங்க தோழி இன்றைய காலகட்டத்துல ஒரு பெண்கள பொறுத்தளவுல அது கொழந்தை பருவத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கோ ஆண்களு சரி பெண்களு சரி ஒரே மாதிரியா இருக்கோ ஆனா வளந் ததுக்கப்பறோ நம்ம ஒரு வேலைக்கி போறோ திருமணம் அப்புடின்னு வரும்மோது நமக்கு இரண்டு விதமான கடமைகள் வந்துடுது இல்லையா முக்கிய கடமையா நம்ப குடும்பத்த கவனிக்கணு குடும்பத்துல இருக்கவங்க உறுப்பினர்கள் அடுத்தது நமக்கான லட்சியங்கள அடையணு இந்த மாதிரி விஷ் கிங்கள் வரும்போது நம்ம இரண்டையுமே சரிசமமா பேலன்ஸ் பண்ணணு இல்லையா தோழி
ஆமா ஆமா கரெட்டா சொன்னீங்க தோழி
இதுல நமக்கான நேரத் த நம்ப எப்புடி செலவிட்றது அதையு பாத்துக்கணு நீங்க மொதல்ல எதுக்கு முன்னுரிமை குடுப்பீங்க
இப் நாம ரெண்டுமே இது பேலன்ஸா எடுத்துட்டு போனு அப்டின்னுதா நா நெனைப்பே இப்போ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு இன்டிபெண்டன்டா நம்ம வேலக்கி போனதா நம்மளுக்கு இருக்கு இல்லியா
சரியா சொன்னீங்க தோழி நீங்க எனக்குமே அந்த ஆசையாருக்கு
ம் ம்
நம்ப ஒருத்தரையே சார்ந்து இல்லாம அவுங்க நம்மள பாரமா நனைக்க மாட்டாங்க நமக்கு விருப்பத்தா செய்றாங்க இருந்தாலு நம்ப அப் பாவையோ இல்ல கணவரையோ இல்ல சகோதரர்களையோ நம்ம சார்ந்து இருக்கும்போது அவங்க பொருளை தேடி ஓடும் போது நம்ப அவுங்களுக்கு எந்த உதயுமே செய்யலங்கிற ஒரு குற்ற உணர்வு இல்ல சில நேரங்கள்ல நமக்கு புடிச்ச பொருட்கள நம்ப காச்ல வாங்கணு இல்ல நம்ப கொழந்தைங்களுக்கு நம்ப காச்ல ஒரு டிரெஸ் எடுத்து போடணு இந்த மாதிரி விஷயத் துக்காகதான பெண்கள் பெரும்பாலு வந்துட்டு ஒரு வேலைய தேட்றாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ஏனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரெண்டு பேரும் வேல செய்யும் போது அது நம் ரொம்போ வாழ்க்கை நம்மள ரொம்ப ஈஸியா இருக்கு நல்லா அவங்க ஒரு பண்ணும்போது இப்ப அவங்க வீட்டு வாடக அந்த மாரி எல்லா குடுக்கும் போது நம்ம ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு நம்ளுக்கு ஒரு இதுவா இருக்கு நாளைக் இப்ப நம்ளுக்கே ஒரு கொழந்த இருக்குன்னா அதுக்காக நம்ம ஏதாது வாங்கணுன்னா கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு பேரா வேல பண்ணும் போது ஒருத்தங்க சம்பாத்திரத்துல வாழ்க்கை நடக்கும் போது ஒருத்தர் சேமிக்கலா நம்ம ஏதாது நம்ம கொளுந்தைகளுக்கு வாங்கி வக்கலா ஒரு நக வாங்கி வக்கலா நம் நாளைக்கி அவுங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அப்டியே அப்டின் க இருக்கு இந்த மாரி இருக்கற இதுல நக வெலையலா பாத்தீங்கன்னா அவ்ளோ அதிக் க்கமாருக்கு இந்த மாரி காலகட்டத் த்துல ரெண்டு பேர் வேல செஞ்சா நல்லா இருக்கு அப்டின் தோணுது தோழி கரெக்டா தான
ஆமா தோழி சரியா சொ சொன்னீங்க அதே நேரம் நம்ம குடும்பத்துல இருக்க நம்ம கொழந்தைங்களா இருக்கட்டு இல்ல வயதானவர்கு அப்பா அம்மாவா இருக்கட்டு அவங்கள நம்ம கவனிக்க தவறிட கூடாதுங்கிற ஒரு கடமையு நம்ம கண்முன்னே அவ்வப்போது வருது அதனால நா என்ன நனச்ச சரி வீட்டுல இருந்தே வேல பாக்கலா அப்டின்னு ஒரு திட்டமிட போது அதுல எந்தெந்த நேரத்த எப்டி நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க தோழி
கரெடா ரொம்ப கரெடா சொல்லுங்க தோழி ஏனா இப்போ இன்டிபெண்டன்ஸ் அப்டின் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வேலை பண்ணும் போது அது கடைக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அது ரொம்ப பயன்படுத்துதா இருக்கு அதுக்கு நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ம்
சொல்லுங்க தோழி நேரம் எப்டி செலவிடுவீங்க
இப்போ நாம என்ன பண்ணணுனா காலிலயே நம்ம எல்லா எந்து எல்லா சமச்சி எல்லா இது பண்ணிட்டு அவங்கள் கணவருக்கு குடுத்துட்டு நாமளு நம்மளுக்கே கட்டிட்டு இப்ப பாப்பாக்குன்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா தா நம்ம ஒரு வேலைக்கி போற மாதிரி இருக்கு இப்போ நம்ம ஃபுல் டைம் ஜாப் பண்ண முடியல நம்ம இந்த மாரி ஏதாது பார்ட் டைம் ஜாபு இப்போ ஒரு கம்மியான வேல இப்போ நம்ம எட்டு மணி நேரோ இல்லாதது மாதிரி போது ஒரு நால் மணி நேர வந்து ஐஞ்சு மணி நேர பண்ற வேல இருந்தா நம்ளுக்கு கொஞ்ச மேனேஜபிளா இருக்கு ஏனா நம்ளுக்குன் ஒரு கொழந்த இருக்கு போது அதுவு நம்ம பாக்கணு இல்லையா அதுவு நம்ம கடமைல வருது
ஆமா தோழி சரியா சொன்னீங்க நம்ம வந்துட்டு நம்ம கொழ ஆனா ஒவ்வொரு பெண்களுக்குமே பெரும்பாலானவுங்களுக்கு மனசுல ஒரு தவிப்பு இருக்கு கொழந்தைய ஒரு பிளேகூல்ல விட்டாலு அங்க கொழந்த சாப் டுச்சோ அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்ளோ இல்ல விழுந்துச்சோ இந்த மாதிரி ஒரு தவிப்போடயே நம் இப்ப வேவை பாக்க வேண்டியதா இருக்கு ஆனா இது நமக்கு காலத்தோட கட்டாயமாவு ஆயிடுதுதில்ல தோழி நம்ம வேலச் செய்ணு அப்டிங்கறதா
ஆமா கரெக்டா சொல்லீங்க தோழி ஏனா ஏ பாப்பாக்கு நா வேலைக்கி இப்போ நா வேலைக்கி போறன்னா அப்டின்னா ஏ பாப்பாக்கு ஏ அக்கா கிட்ட விட்டுட் விட்டு போற இப்ப என்ன ஆகுது வீட்டுக்கு வரும்போது பாத் பாத்தா அவுளுக்கு அங்க அடிபட்ருக்கு இங்க அடிபட்ருக்கு க்குஇப்போ நா அங்க போய் கேக் முடியுமா அவ ஒரு நாள் ஃபுல்லா பாத்துக்குறா பாப்பாக்கு இப்ப அடி பட்டுச்சின்னா அவகிட்ட போய் நா கேட்க முடியாது சண்ட போட முடியாது ஏன்னா அவ வீட்டுலயு ஒரு கொழந்த இருக்கு ரெண்டு கொழந்தைங்களு சேர்ந்து விளையாடி சண்ட போட்டு அடிபட்டுச்சி அப்டின்னா நம்ம என்னா பண்ண முடியு
ரொம்பவே சரியா சொன்னீங்க தோழி அது குடும்ப சூழ்நில அப் அப்டிதா இருந்தாலு நம்ம பல விஷயங்கள மேனேஜ் பண்ணிக்கணு கொழந்த தூங்குற நேரத்ல நம்ப எதாது தொலைபேசில வேல பாக்குறீங்க அப்டிங்க போது ஆ நம்ப கொழந்தைங்க தூங்குற நேரத்துல அப்டில்லா வந்துட்டு கூட நம்ப பாக்லா அப்டிதானே
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி
அ நம்ப அடுத்த சம சொல்லுங்க தோழி
அவ்ங்கள வச்சுட்டு நம்ம வேல பண்றது இப்போ நா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட ஏ கொழந்த ஏ பின்னாடியே சுத்துது அவள வச்சுட்டு வேலயு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வீட்ட விட்டு வெளில போனூனா கூட இப்ப பாப்பாவ பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆளு வெக்க வேண்டியதா இருக்கு தோழி
ரொம்பவே சரியா சொன்னீங்க தோழி ஆனா வந்துட்டு நம்ப என்னனா நா எந்த மாதிரி திட்டமிறதுன்னா என்னோட குழந்தை தூங்குற நேரம் இருக்குமில்லையா பெரும்பாலும் ஒரு பள்ளிக்கு செல்லாத விடுமுறை நாட்கள்ள இந்த நேரத்தில கொழந்த தூங்கு அப்டிங்கிற ஒரு எண்ணம் இரு குமுல அந்த நேரத்துல நா வந்துட்டு அந்த கொழந்த முழுச் சிட்டு இருக்கும் போதோ இல்ல காலேயில நேரத்தோட எழுந்திருச்சோ என்னோடய சமையல் வேலைகள முடிச்சிட்டு அவ்ங்க தூங்கும் போது எப்போ ஃப்ரீயா இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நா என்னோட வேலைகள பாத்துக்கிறது மற்று எதாவ்து இது குறிப்பிட்ட நேரத்தில தா செய்யணு அப்டிங்கிற வேலையாக இருந் தில்லாம பிளெக்சிபிளா நமக்கான டயத்துல செய்யலா ஒரு நாள்ல அப்டிங்கற வேலையா நா பெரும்பாலு தேர்ந்தெடுக்கிறது தோழி அந்த மாதிரியான வேலைகள நம்ப தேர்ந்தெடுத் க்கும் போது நம்ப கொழந்த இரவுல தூங்கும் போது அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலால தோழி இல்ல பள்ளிக் சென்று வரும் நேரத்துல நம்ப
ஆமா இந்த வேல நம்மளுக்கு இப்ப நம்ம பண்ற வேல போர் பார்ட் டைம் ஜாபா நம்மளுக்கு எப்போ டைம் கெடைக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ற வேல இதுல என்ன ஆகுதுன் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு ஒரு இன்கம் நம்மளோடைய இன்டி பென்டன்ஸாவு இருக்கு நம்மளுக்காக ஒரு இன்கமு வர்து கொழ்ந்தயு பாத்துக்ற மாதிரி இருக்கு
ஆமா தோழி ஆ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல அதே நேரத்துல நம்ம வீட்டு வேலைகள செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்லயு நம்ப கவனோ செலுத்தணு இல்லியா வீட்டுல இருக்க வீட்ட தூய்மைப்படுத்துறது அவ்வப்போது உறவினர்கள் முக்கிய விசேஷங்களுக்கு சென்று வருது இதயுமே நம்ப சரிசமமா பயன்படுத்தணு அனைத்து விஷயங்கள்லயுமே நம்ம யாரோட் மனமு கோணாம நடந்துக்கணு இல்லியா தோழி
ஆமா ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க நீங்க இதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறதுக் கூட சும்மா இருக்ரோ அப்டின்ட்டு ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா தோழி அதெல்லா கேட் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு தோழி ஏன்னா வீட்லயே எவ்ளோ வேல இருக்கு சமைக்கிறது சாமான் கழுவுறது துணி தொவைக்கிறது பாப்பாவ பாத்துக்கிறது அவளுக்கு ஊட்டி விட்றது இந்த மாரி வேல வேல வேலன்னு நம்மளுக்கு பேக் டு பேக் எதாது ஒரு வேல வந்துட்டே தா இருக் நம்ம பண்ணிட்டே தா இருக்கோ ரெஸ்ட் இல்லாம ஆனாலு நம்மளுக் ஒரு பேரு ஒரு பட்டோ அந்த மாரி தந்தா வீட்டுல சும்மா தானே இருக்க அப்டின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லியா தோழி
நிச்சயமா ரொம்பவே சரியா சொன்னீங்க அந்த காரணத்துக்காக தா நம்பளு நம்ளாலானது எதோ ஒண்ண பண்ணனு அப்டின்னு பண்ணிட்டே இருக் கோ இ அடுத்ததா பாத் திங்கன்னா தோழி பெண்கள் இந்த மாதிரி ஒரு பார்ட்டைம் வேலைக்கு போறதா இருக்கட்டு இல்ல கொழந்தைங்கள ஒரு காப் அதாது கொழந்தைங்கள பாட்டு பேபி கேர் சென்டர்ல விட்டுட்டு வேலைக்கு போறதா இருக் கட்டு இது எதுயுமே வந்துட்டு அந்த கொழந்தைங்களோட எதிர்காலத்த பாதிச்சிடக் கூடாது அவுங்களுக்கு நம்ம செலவிடுற நேரத்த பாதிச்சிடக் கூடாதுங்கிறது நம்ப ரொம்பவே கவனமா இருக்கணு தோழி ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவாவது நம்ப கையால நம்ப கொழந்தைக்கு ஊட்டி வுட்றது இல்ல அருகில உட்காந்து அவுங்க சாப்ர்றத நம்ம பாக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அவுங்க வந்துட்டு ச ச ஒரு குறிப்பிட்ட வயது குழந்தையா இருக்காங்கன்னா அவ்ங்க தொலைபேசிய பயன்படுத்துறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஊடகங்கள்ல பாக்குறாங்க அவுங்களோட நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கு அவுங்களோட படிப்பு எந்த மாதிரி போயிட்ருக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அவ்வப்போது கவனம் ரொம்பவே செலுத்தணும் இல்லையா தோழி
ஆமாமா ரொம்ப சரியா சொன்னீங்க தோழி எனா இந்த மாரி வெ நம்ம வீட்ல இருந்து இந்த மாரி வேல பண்ணும் போதுதா இதெல்லாம் பண்றதுக்கு சாத்தியம் தோழி ஏன்னா நம்ம வெ வீட்ட விட்டு வெளில போயிட்டோ அப்டின்னா நம்ம காலேல போய்ட்டு இ இருவுலதா வரும் அப்போ நம்மளுக்கு இதெல்லா பண்ண முடியாது இப்போ நம்ம பாப்பாவு பாத்துக்கணு நம்ம நம்மளோட ஒரு அ பயன்படுத்துற மாதிரி நம்ம வேலையு ப பண்ணிக்கணு நம்மளுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் நம்ளுக்கே ஒரு இன்கம் அந்த மாரி வேணு அப்டின்னா இந்த மாரி நம பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு வீட்ல இருக்கும்போதுதா தா இதெல்லா பண்ண முடியு ஏன்னா நம்ம யார நம்பியு நம்ம கொழந்தய விட முடியாது கரெட்டா. நீங்க ரொம்ப செரியா சொன்னீங்க
பொருள் தேடல்ங்கிறது ரொம்பவே அவசியந்தா பொருள் நம்பலோட பொருளாதாரத்த சார்ந்த அதே நேரத் த்துல நம்பளோட தலைமுறை நம்பளோட குழந்தையா அவுங்கள கவனிக்கிறதும் ரொம்ப முக் முக்கியமானதா இருக்கு இந்த கடமை பெண்கள தான பெலும்பாலு இந்த சமுதாயம் சாற்று நோக்கும் இதுவே ஆணா இருந்தா அவுங்க வந்துட்டு வேலைக்கு போகலா அவ்ளோதான் முடிஞ்சிரு இல்ல வீட்ல இருந்தாலுமே வந் துட்டு அவ்ங்க அவ்ளவா கொழந்தைய கவ்னுச்சுக்க மாட்டாங்க பெண்கள்ங்கும்மோது இரண்டைமே செ சமமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான நம்ப அனைத்து காலங்கள்லயுமே இருக் கோ அந்த காலத்திலியு செரி இந்த காலத்தியு செரி கொழ
இது யாராலயும் மாத்தவே முடில தோழி எனா இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா பாப்பா அப்டின்னு நம்முளுக்கு ஆயிருச்சுன்னா இதோட முலூ பொறுப்பு அதிகமா ஆ ஒரு தாய்க்கு தா வருது இல்லயா. எனா ஒரு கணவரு பாத்தீங்கன்னா காலெல ஏந்து வேலெக்கி போய்ட்டு நைட்டு தா வராரு அவருகிட்ட நம்ம போயிட்டு பாத்துப் க்கு அப்டி சொல்லும் போது என்ன வோ அவுங்கதா ஃபுல்லா வேல பண்ட்டு வந்த மாதிரி நம்ம என்னவோ சும்மாவே இருக்கிற மாதிரி அந்த மாரில்லா கேக்கறாங்க நாங்க இப்பதான வீட் வீட்டுக்கு வந்திருக்க வேல பண்ணிட்டு அந்த மாரி நாங்க மட்டு வீட்ல சும்மாவா இருக்கோ நாங்களு காலேல இருந்து வேல பண்ணிட்டு தான இருக்கோ அது யாருக்குமே தெரியமாட்டிங்கிது தோழி
சரியா சொன்னீங்க இந்த வலி வந்து பெரும்பாலான பெண்கள் அனுபவிச்சிருப்பாங்க நம்ப வெளில போய் ஒரு த்தவ்ங்க வேல பாக்கறாங்கங்கிறதாலயே அது வ ஒரு குழந்தை வளர்ப்பு அதுல வந்துட்டு நம்ப தனியா அதுலயு எ ஒரு தனி குடும்பமா இருக்கோ அப்டின்னா அந்த கொழந்தைய அழுதுட்டே இருக்கு அதுக்கு உணவு சாப்புடாது அத சமாதானப்படுத்துறது அத மத்தசம் பண்ணி உணவு ஊட்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்கள் அதிகமா கொஞ்சோ டிப்ரஷன் ஆயிட்றாங்க மன அழுத்தத்துக்குள்ளாக்கப்பட்றாங்க தனிமையாவே இருக்க மாரி அந்த சத்தம் கேட்டு கேட்டு இந்த மாதிரி நா அனுபவிச்சிருக்கே தோழி நீங்க அ
நானு நானு அலம்பி வச்சிக் கிட்டே இருக்கிறே தோழி ஏன்னா என் கொழந்த இப்போதான ரெண்ர வயசுல இருக்கு இப்போ கூட நா அனுபிவிச்சுட்டே இருக்கற தோழி உங்ககிட்ட இந்த இது நீங்க உங்ககிட்ட இந்த டாபிக்க பேசுனது எனக்கு ரொம்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்ம மீண்டும் அ பேசுலாம் ரொம்ப ரொம்ப நன்றி